ஹலோ என்ன ஏதோ கார் வாங்கணுனு சொல்லியிருந்தியா மா ஏதோ மாடல் கேக்கணு அப்டிட்டுனு
காரா ஆஹ் ஆமா மா சரி கொஞ்சே கா அமௌண்ட் இருந்துது சேத்தி வச்சிருந்தேன் சரி கார் வாங்கலாம் அப்டின்ட்டு
ஆஹஹ என்ன கார் வாங்கலான்ருக் க எப்டி என்ன பட்ஜெட் என்ன என்ன வாங்கலான்னு இருக்க செகண்ட் ஹண்டா புதுசா உ ஐடியாஸ் சொல்லு ஃபர்ஸ்ட் நா சொல்றே
ஒரு அஞ்சு லட்சந்தா இருக்குது அதுல ஆஹ் ஆமா அஞ்சு லட்ச இருக்க அப்புற வீட்ல அப்புறம் கார் பா எவ்ளோ வருதுன்னு பாத்துட்டு கொஞ்ச ஹெல்ப் பண்றேனாங்க
ம் சரி பண்ணா எவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டுல அதிகபட்ச காசு கொடுத்தா
ஒரு ரெண்டு லட்ச கொடுப்பாங்க
அப்டின்னு பாத்தா ஒரு ஏழு லட்சந்தா ஏழு லட்சத்துல புதுக்கார் வாங்கவே முடியாதே
என்ன சொல்றே ஏழு லட்சத்துல கூட வாங்க
வாய்ப்பே இல்ல புதுக்காருக் கு ஏழு லட்சத்துல வாய்ப்பே இல்ல அப்படியே நீ புதுக்கார் வாங்குனாலு இருக்கு அது எப்டின்னா இருக் இருக்கற கார்லயே பேஸ் மாடல் ஏதோ இருக்கோ அந்த கார வந்து ஆண்டரோ ப்ரைஸ்ல போட்டு ஏழு லட்ச ஏழேகால் லட்ச அப்ப ச்சா ரவுண்டா வந்து நிக்காது ஏழே கால் லட்சம் அந்த மாரிதா வந்து நிற்கும்
ஐயையோ அப்ப நார்மலா ஒரு நல்ல கார் வாங்கனும்னா எவ்ளோ காசு வேணும்
உன் கையில பதினோரு லட்சம் இருந்தா மட்டும்தான் நல்ல கார் நீ வாங்க முடியும்
பதினொரு லட்சமா அப்ப இன்னும் சேர்த்
நீ ஆல்ரெடி போறீ லட்சமா இப்ப நீ ஆல்ரெடி பலஸ் ஒரு அஞ்சு லட்சம் சேத்த மாரி இன்னொரு அஞ்சுலட்சம் நீ சேர்த்தா மட் மட்டும்தான் உன்னால ஒரு நல்ல நல்ல காரு டீசண்டான ஒரு இதுல நீங்க வந்து வாங்க முடியும்
ம் ம் இந்த அஞ்சு லட்சத்த அஞ்சு லட்சம் சேர்த்ததுக்கே எனக்கு இவ்ளோ நாலு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு
ம்
இன்னும் நாலு வருஷத்துக்கு நா எங்க போறது ஏதாவது லோன் மாரி ஏதாவ போடும்லாமா
ஆ போலாமே அதுவும் ஏழு லட்சம்னா கட்டினனா உனக்கலாம் ஈஸியா ஏன்னா இனிஷியலே பாத்தீங்வச்சுக்கவ ஆஹ் ஒரு ரெண்டு லட் ஸ்ட் அந்த மாரிதா கட்ட சொல்லுவாங்க ஆனா உங்ககிட்ட இனிசியல ஏழு லட்சம் இருக்கே அப்படின்னு பாத்தாமீதி அஞ்சு லட்சம் தானே அ வெறும் அடுத்த ஒரு மூணு வருஷத்துக் கூட போட்டுக்கலாம் அஞ்சுலட்சத்த மாசம் ஒரு எட்டாயிரம் ரூபா கட்டுற மாரி இருக்கும் ச
ஓகே அந்த மாதிரி பந்தா கூட பரவாயில்ல எத்தனை வருஷத்து போறோ மூணு வருஷமா சரி என்ன கார்வாங்களா எனக்கு ஒண்ணுமே
உனக்கு எப்படி ஃபேமிலி இருக்கிற மாரியா ஆனா இந்த பட்ஜெட்ல ஒரு புதுக்கார் பபைவ் சீட்டர் தான் வாங்க முடியும் ஓகே தானே
பைவ் ஆஹ ஃபைவ் சீட்டர் ஓகே தான்
எனக்கு தெரிஞ்சி பதினோரு லட்சத்துக்கு என தெரிஞ்சு நான் இரு நான் ஒன்னொ னெரன்றா சொல்றேன் சிவிப்ட் டிசைர் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த ரீட் ட்டுல தா வரூ அப்றோ ஆ ஆ சிவிஃப்ட் அத அதான சுசிக் க்கிலோ பலினோ இருக்கு அது வரூ நீ சொல்ற ரேட்ல அப்றே பாத்தீன்னா கிராண்ட் விட்டாரா இல்ல அது ரேட் அதிகோ சிஃப்ட் டிசைரு பலினோ அப்றமா பாத்தீன்னா அ சுசி கீழ வேற என்னருக்கு எனக்கு தெரிஞ்சு சுசிக்கில ஆ சியாஸ் இருக்கு சுசிக்கில சியாஸ்னு ஒரு வண்டி அது செடான் மாட் அத்ல நல்லாருக்கூ ஆமா இல்லல்ல நான் ஒன்னு ஒன்னா சொல்றே சுசிக்கீல டிசைரு பலினோ அப்றோ சியாசு அப்றோ ப்ரீஸா அதுவூ சூப்பராருக் க்கூ சுசிக்கு பிரீஸாவூ நல்லாருக்கூ அப்புறமேட்டு பத் த்தனா இது வந்து சுசுக்கில ஹோண்டான்னு எடுத்துக்கிட்ட அப்டின்னா ஹோண்டால அமேஸ் இருக்கு
ஓகே
என்னோட ஃப்ரெண்டு கூட ஒருத்தரு வச்சிருக்கிறாருனு சொலிருந்தல்ல உண்ட அமேச ஆஹ் ஹோண்டா அமேஸ் இருக்கு அது அந்த ரேட்ல தா வரு ஒரு பதினோரு லட்சோ அந்தக்குள்ள அப்றோ ஹோண்டால மத்தபடி எனக் தெரிஞ்சு ஹோண்டாலல்லா ரேட்டு அதிகந்தா வரு ஹோண்டால ஹோண்டால எனக் தெரிஞ்சி ஹோண்டா அமேஸ் மட்டும் தா இருக்கு க்கே அப்றோ ஹுண்டாயில பாத்தீனா வெர்னா இருக்கு
ஆஹ் வெற்ணா எனக்கு ரொம்பப் புடிக்கோ
ம் ஹுண்டாயில வெர்னா இருக்கு ஹுண்டாயி வென்யூ இருக்கு ஹுண்டாய் எக்ஸ்டர்ருக் கே இது எல்லாமே பதினோரு லட்சத்துக்குள்ளதான் வரு ஃபைவ் சிட்டர் காரு ஹுண்டாய் வென்யூ ஹுண்டாயி எக்ஸ்டர் ஹுண்டாயி வெற்னா அப்றோ ஹுண்டாயில ஐ டொன்ட்டி ஐ டொன்ட்டியுமே அந்த ரேட்டுக்குள்ள தா வரு ஆஹ் சூப்பரா இருக் ஐ டோன்ட்டிலா ஸ்போர்ட்ஸ் கார் மாரி சக்கையா இருக்கும் வண்டி நா ஹோன்டா சொல்ட்டேன் சுசுக்கி சொல்லிட்டேன் அப்பறோ ஹூண்டாயி சொல்டேன் அப்புறம் டோயாட்டா டோயாட்டா வந்துச்சின்னா டோயாட்டால இட்டியோச இட்டியோச வந்து ஸ்டாப் பண்டாங்கன் நினைக்கிறன் ஆமா இட்டியோச ஸ்டாப் பண்டாங்க அதுக்கு பதிலா இப்போ டொயோட்டால கிளான்ஸா இருக்கு அப்புறம் டொயாட்டால டொயாட்டால எல்லாமே கொஞ்சோ ரேட் அதிகோ தா டோயட்டால எதுமே கம்மியா இருக்கிற மார்லா எனக்கு தெரில ஆஹ் டொயட்டால்லா கொஞ்சோ ரேட் ரேட் அதிகந் தான் ஆஹ் சொல்லப்போனா எப்டி சொல்றது ஆ சொல்லப்போனா ஒரு முப்பது லட்சத்துக்கு மேலதான் வாங்கினாதான் டோயாட்டால லா நல்லாதான் இருக்கும் ஹை கிராஸு கேம்ரி அல்ட் டீஸே கொரோலா எல்லா சேந்து ஆஹ் ஓக்ஸ் வேகன்லருக்கு ஓக்ஸ் வேகன்ல வோச்சஸ் இருக்கு ஓஸ் வேகன் டைகன்ருக்கு போனு இருக்கு ஆஹ் இதெல்லாம் சூப்பர் சூப் ஒரு வண்டி இப் இது எல்லாமே பதினோர் லட்சம் நீ லோன் போடுற மாரி இருந்தா ஒரு ஒரு லட்சம் முன்ன பின்ன கூட ஆகும்ல பாத்துக்கலா அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல
இப்போ ஆஹ் வாங்கிற்லாம் வாங்கிட்டு இந்த சர்வீஸ் குடுக்குறதுக்கோ அமௌண்ட்டல்லா ஆகு தான
ஆமா ஆனா மொத் தோ ஒரு அஞ்சு சர்வீஸ் ஃப்ரீ தா ஒன்னு பிரச்சன இல்ல
எத்தன எத்தன சர்வீஸ் ஃப்ரீ
டி சர்வீஸ் ஃப்ரீ தா
ஓகே வேற எதாச்சு இப்ப நம்ம கார் வாங்கி ஏதா எக்ஸ்ட்ரா செலவல்லாக்கி இது வருமா
எக்ஸ்ட்ரா செலவு நீயா ஆசப்பட்டு கார்ல மாட்டிட்டு கிஷன் பண்றதுக்கு இந்த லைட் டு டோர் மேட்டு ஃப்ளோர் மேட்டு சீட் கவரு அப்றோ அ அ ஆ அதெல்லா குடுக்க மாட்டாங்க அதெல்லா நீ தா கைக்காசு போட்டு பண்ணிக்கணூ
இது வேறாயா ம் அதுக்குன் தனியா மறுபடியூ இன்னொர்
இல்லல்ல அதுலா ஹோல்ஸ் சேல் மார்க்கெட்லாருக்கு ஆஃப்டர் மார்கெட்ல போயிட்டு எடுக்க வேண்டியத்
எங்க இருக்கூ அது எங்க இருக்கூ ஹோல்சேல் மார்க்கெட்டு
ஹோல்சேல் மார்க்கெட் நா சொல்றே நம்ப இங்க லோக்கல்ல எடுக்க வேணா நம்ம மெட்ராஸ்ல இத மாரி ஆர்டர் போட்ட வர வச்சுக்கலா ஏனா இல்லன்னா கேரளால கூட ஆர்டர் போட்ட வர வச்சுக்கலா ஏனா அங்கல்லா பாத்தீன்னா ஆ இந்த காரோட பார்ட்ஸ்ல்லா கொஞ்சோ சாரி காரோட பார்ட்ஸ்லா பாத்தீன்னா கம்மி வெலயில அங்க கெடைக்கூ அங்க வந்து சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லா இருக்கு அதனால அங்க டேரக்ட்டாவே நம்ம அங்க மெசேஜ் எல்லா போட்டு நம்ம இமெயில் போட்டு வாங்கனோம்னா கொஞ்சோ கம்மியா கெடைக்கு வாங்கிக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல இங்க இருபதாயிரம்ன்றது அங்க வாங்குனா ஒரு பதினாலாயிரம் ஒரு ஆறாயிரம் மிச்சம் ஆதுல எப்டி இருந்தாலுமே
ஆனா நா காருக்கெல்லா இவ்ளோ வரும்னுலா நா நெனச்சு கூட பாக்கல
ம் காருக்குலா அலா நெனச்சு கூட பாக்கலையா அதுல்லா செம்ம ரேட் வரு
டாட்டிங் வந்
முன்னாடிலேர்ந்தே கார்னா இப்டிதா
ஓ இப்போ நம்ம அது து பெட்ரோல் பெட்ரோல் போட்ணுமா என்ன பண்ணு
புரிய்ல
அதுக்கு நம்ம டீசல் தான போட்ணு
அது ஒரு ஒரு வண்டி ஒரு ஒரு மாரி பெட்ரோல் வண்டியு இருக்கு டீசல் வண்டியு இருக்கு கேஸ் போட்ற வண்டியு இருக்கு இப்ப எலக்ட்ரிக் வண்டியு இருக்கு நாலு வெ
ஆ இந்த எலக்ட்ரிக் வண்டி பத்தி வேணா சொல்லே
எலக்ட்ரிக் வண்டி பத்தி என்னா சொல்றது என்ன நீ பெட்ரோலுக்கு பதிலா இதுக்கு வந்து சார்ஜு போட போற அந்த வண்டியில பாத்தீங்னா இன்ஜின் இருக்கு இந்த வண்டியில பாத்துனா மோட்ரு இருக்கு
என்னோட பட்ஜெட்ல கெடைக்குமா
ஆ இந்த பட்ஜெட் ஆ கெடைக்குமே ஏ கெடைக்காது கெடைக்கு
ட்டா
எலக்ட்ரிக் வண்டி ஆனா அத நீ லோக்கல்ல தா ஓட்ட முடியு நீ இப்ப இங்க இருந்து எடுத்துட்டு ஊருக்கு போற ஆ ஒரு எரநூறு கிலோமீட்ரு ஓட்ற அப்டின்னா ய அங்க போயிட்டு எங்க போய் சார்ஜு போட்டுட்ருப்ப சொல்லு இப்ப இவ பெட்ரோல் வண்டி வாங்குறீனா இங்க பெட்ரோல் போட்டு அங்க போறப்போ அங்க போயிட்டு பெட்ரோல்னா அங்க ஏதாச்சு பெட்ரோல் பங்க்கு இருக்கு பெட் ட்ரோல் போட்டுக்குவ இங்க வந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு எடுத்துட்டு வீடு வரைக்கு பொய்டுவ ஊருக்கு பொய்ருவ இங்க வந்து ஒரு எறநூறு கிலோமீட்ரு தாண்டி போறன்னு வச்சுக்கோ பொய்டுவ திருப்பி ரிட்டன் வரப்ப எப்டி வருவ வர முடியாதுல்ல
அதுக்கு நம்ம ஆல்டருக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்க முடியாதா
புரியல
அதுக்குன்னு ஏதாச்சும் பவர் சே பண்ணி வைக்கிற மாரில்லாம் பேட்
அன் எனக்கு அதான் அது வந்து நீ ப பண்ணா அது சார்ஜர் தனியா நிக்கு எடுத்துட்டு தான் போணும் நீ இந்த வண்டி டிக்கில போட்டு
ஓகே ஓ
இன்னும் நம்ம நாட்டுல வந்து எப்பிடி சொல்றது எலக்ட்ரிக் வண்டி வந்து ரொம் ரொம்ப இதாகுல ஆஹ இப்ப பெட்ரோல் பங்க் எப்டி அங்கங்க இருக்கோ அதே மாறி எலக்ட்ரிக் ஸ்டேஷனும் அங்கங்க இருக்கணு அப்டி வந்தா மட்டும்தான் ஓக் கே எலக்ட்ரிக் வண்டி வந்து வந்து இப்ப நல்லா போ போயிட்டிருக்கு ஆஹ் எங்க போனாலும் நம்ம வ திடீர்னு எமர்ஜென்சினா கூட நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்ற மாறி நம்ம நினைச்சுக்கலாம் இதே இது அ ப் இப்போ வந்து பெட்ரோல் தான் எது இருக்கனால இப்போ பெட்ரோலுக்கும் டீசலுக்கு கேஸுக்கும் தான் நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்கு இன்னும் சில வண்டி இருக்கு ஆனா அந்த வண்டி வந்து பாத்தன்னா இரு இருபது லட்சத்துக்கு தாண்டி போவோம் அந்த வண்டி எப்படி தெரியுமா நீ லோக்கல்ல ஓட்றப்போ நீ எலக்ட்ரிக் ல ஓட்ற மாறி நீ செட் பண்ணி வெச்சக்கலாம் லாங் போறப்ப பாத்தீனா பெட்ரோல்ல போற மாறி நீ செட் பண்ணி வெச்சுக்க லாம் அந்த மாறி இருக்கு ஆனா அந்த வண்டில்லாம் பாத் இருபது லட்சத்துக்கு மேல போவும்
ஐயோ அவ்ளோ பட்ஜெட் இல்ல இந்த செகண்ட் ஹேண்ட் வாங்கறது அது ஓகேவா
செகண்ட் ஹண்ட் ஓகே தான் ஆனா செகண்ட் ஹேண்ட் வாங்கறதுக்கு நம்ம கொஞ்சம் கரெக்டா வெயிட் பண்ணி ஆள் பாத்து கரெக்டா வாங்கணும் ஏன்னா நமக்கு முன்னாடி வச்சிருக்க வண்டி வாங்குன ஓனர் வந்து வண்டி எப்படி வச்சிருந்தான் எப்படிஎப்டில்லாம் ஓட்டுனான் பள்ளத்துல விட்டுருக்க ஆனா வண்டி ஆக் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கா வண்டி எப்படி மெயின்டெயன் பண்ணியிருக்கான் வண்டி இ இவன் தான் புதுசா வண்டி வாங்கிருக்கானா இல்ல இவனே பழைய ஓனர் கிட்ட இருந்து புது வண்டி மாத்தி ஹ் ரெக்கார்டு மாத்தி இந்த மாதிரி வாங்கி ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓ செக் பண்ணனும் போலீஸ்ல செக் பண்ணும் வண்டி சேஸ் நம்பர் வச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு கார் வாங்கறது சாதாரண விஷயம் இல்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது இல்லாம யோசிச்சு நிதானமா பாரத்து வாங்கணும் செகண்ட் ஹேண்ட்ல காருன்னு இல்ல செகண்ட்ஹண்ட்ல எது வாங்குனாலுமே நம்ம யோசிச்சு நிதானமா பொறுமையா தான் வாங்கனும் ஏதோ எடுத்தோம் கவுத்தோனு செகண்ட் ஹேண்ட்ல்ன கெடைக்குது கம்மியா தான் கிடைக்குதுன்னு வாங்கிட்டு போயிட்டு பின்னாடி அவஸ்தை படறவங்கல்லாம் நிறைய இருக்காங்க பத்தாயிரம் ரூபாய்க்க செகண் ஹாண்ட்ல வண்டி வாங்கி முப்பதாயிரத்துக்கு வேலை பாத்து வெறு இருவதாரத்துக்கு வி்த்து நட்டமாய் போனவன்லா இருக்க டானுங்க நெறைய பேர் இங்க
அப்போ செகண்நண்டே நா அது பக்கமே போகல சரி நா இருக்ற அமௌண்ட்ல நீ சொன்ன கார்ல
அதா ஏழு லட்சோ இருக்குல்ல அப்றோ என்ன இன்னொரு ஏழு லட்சத்துக்கு ஒரு டியூவ போட்டன்னா வேலை முடிஞ்சிருச்சு இன்னொரு ஏழு லட்சத்துக்கு ஒரு அஞ்சு வருசோ டியூ சரியா போச்சு
பேங்க் லோனே எடுத்துக்கலா தானே பேங்க் லோனே எடுத்துக்கலா அதுதா
ஆஹ் பெங் உனக்கு ஏழு லட்சோலா இனிசியலா வச்சிருந்த அப்டினு பேங்க்லோன்லா உனக்கு ஈஸியா கிடைக்கு
அவங்களே பண்ணி தந்துடுவாங்களா இல்ல நம்ம பண்ணுமா அப்ப ஓகே செரி ஓகே நா அது என்ன பாத்துட்டு
உம் உம்
சொன்ன மாடல்லா நா வீட்ல சொல்றே ஓகேன்னு சொல்லிட்டாங்கனா எடுக்க போறப்ப மட்டு கொஞ்சோ கூட வரியா
ஆஹ் வரே வரே நீ எப்ப போறானு மட்டு சொல் லு அமௌண்ட்லா ரெடி பண்ட்டு சொல்லு நா வரே உம்
க்கு
செரி ஓகே
ரொம்ப தங்க் யூ
உம் ஓகே ஓகே சேரி பாத்துட்டு கூப்டு ஆஹ்